ஹலோ ஹலோ
சொல்லுங்க தோழி எப்டிர்கீங்க
ஆ நல்லா ருக்கெம்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கோ
மழ பெயுதா இல்ல மழலா இல்லப்பா ஆ இங்க நல்லா மழ பெய்து பரவால்லையே நீங்க எந்த ஏரியா சென்னையிதா இருக்கோ அ இங்க மழயே இல்லையே இதோ திடீர்னு கொஞ்ச நேரமா பெய்து
அ அ அ அ எங்களுக்கு ரெண் நாளெக்கி முன்னாடி நல்லா நைட்டு நல்லா மழ ம் அதுக்கப்பறம் மழ இல்ல
ம் சென்னையிலே இருக்குறோ பாருங்க அங்க மழ பெய்து இங்க மழ பெய்ல ஆமா
ம் ம் ம் ம்
இப்பதா சேட்டு வீட்ல ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி போனாங்க இப்ப ரிச ப்சன் நடந்திருக்குமான்றது தெ டவுட்டு தா மழையில ஒரே வெடி சத்தோ அங்க ம் ம் ம் பயங்கரமா இருந்தது சத் ஆ க்ளைமேட் நல்லாருக்கு எப்டியோ இன்னைக்கு வந்து ஏ சி போடாமே தூங்கலான்ற மார்ருக்கு
தூங்கலா ம் ம் ம் டே எங்களுக்கெல்லா ஏ சி போட்டாதா தூக்க முடியுது இன்னு நல்லா மழ பெய்யணு
ஆமா மழ பெஞ்சாதா பூமி குளுந்தாதா வீடு சில்லுனாகு இப்ப காயற வெயிலுக்கு அவ்ளோ சீக்கிரலா பூமி குளுராது குளுராது வெயிலா இந்த வட்ட எப்டி வெயிலு இருந்ததுங்க ரொம்ப ஓவருங்க
ம்
இந்த வாட்டி ஏகப்பட்ட து எடத்துல வந்து நூறு தாண்டிடுச்சு வெயிலு
ஆ ஆ ஆ ஆ
அதனால ஸ்கூல கூட கொஞ்ச தள்ளி போடுவாங்கன்னு பாத்தோ தள்ளி போடவே இல்ல தள்ளி போடல
ம் ம் ம் ம் ம்
பசங்கள கூட்டு வரும்போதல்லா சரியான வெய்லா இருக்கு ஆனா இந்த வருஷ ரொம்ப வெயில் இருக்கு மழ இருக்காது அப்டின்னு சொல்றாங்க ஆமா நாங்க இங்க ஜூக்கு போலானு பாத்தோ இந்த வெயில்ல எந்த ஜூக்கு போய் கூட்டிட்டு போறது பயங்கர வெயிலா இருக்கு சேரி இன்னொரு வாட்டி பாத்துக்களானு எங்கேயாவது இங்க பக்கத்துல சென்னையில எங்கயாவது இருக்கிற ஜூக்கு கூட்டின்னு போலா சரி ரொம்ப நாள் ஆச்சு அப்டின்னு பாத்தோ ஆ ஆ இங்கே பாத் அடிக்கர வெயில எங்கேய்மே கூட்டிட் போல
போலே நா நடக்க முடியாது
போலே நடக்க முடியாதுங்க
உங்க பசங்க சூக்லா கூட்டிட்டு போயிருக்கீங்ளா
சொல்லுங்க
உங்க பசங்க ஜூக்கு உங்க பசங்க ஜூக்குலா கூட்டிட்டு போயிருக்கீங்ளானு கேட்டே ஆ கூட்டுட்டு போய்ருக்கங்க இது சென்னைலதா இது ஊரு அப்போ நாங்க அங்க போனா நடக்க வேண்டி இருக்கிறோம் ம்ப தூரோ ஆனா இப்ப வந்து தொல்காப்பிய பூங்கா நெறைய தெறந்து வச்சுருக்காங்க இப்ப தொல்காப்பிய பூங்கா அந்த மாரிலா நெறைய தெரந்து வச்சிருக்காங்கல்ல இப்ப வள்ளுவர் கோட் இப்ப கூட புராரமிக்கிறாங்க அதெல்லா நல்லா பண்ணிருக்காங்க
ஓ ம் ம் ம் ம் ம் ம்
முன்னாடி அது ரொம்ப சேதமா இருந்தது அந்த அளவுக்கு போ முடியாது ரொம்ப பழைசா வேர இருக்கு
அ அ அ
அ அ அ இப்ப எல்லாமே மாத்திர்க்காங்க
ம் ம் ம் ம் ம்
ம்
நீங்க போனதில்லையோ இவுங்க அவுன்னா இந்த வெயிலுக்கு சும்மிங் ஃபூல் தா போவாங்க ஆஹ நாங்க வல்லூர் கோட்டல்லா போனதல்லங்க ஆ ஆ இவுங்க இந்த வெயிலுக்கு சும்மிங் ஃபூல் தா கூட்டுப்போ சொல்லிட்டே இருப்பானுங்க ஆ ஆ ஆ சரின்னு அங்க கூட்டு போய் அங்க ஒரு மண்நேர டைம் ஸ்பெண் பண்ட்டு வந்துற்றது ஆ ஆ ஆ எவ்ளோ வாங்குறாங்க இப்ப சும்மிங் ஃபூல்க்குல்லா ஒரு மண்நேரத்துக்கு எறநூறுபா ஆ அப்பெல்லா ஒரு மண்நேரத்துக்கு நூறுபா இருந்தது எறநூறுபா ஆக்கிருக்காங்க ஆ இப்ப எறநூறுபா ஆமா ஆமா ஆமா ஆனா கரெக்டா அந்த ஒரு மண்நேரோ டைமிங் தா கரெக்டா கூப்ட்ருவாங்க ஆமா ஒடனே விசில் அடிச்சுருவாங்க
ஆமா விசில் அடிச்சிருவாங்க அப்டிதா
எ சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்கு சும்மிங் ஃபூல்ல அதனால சரி அங்க கூட்டுக் அவரு தைரியமா விழுந்து நல்லா விளாடுவாரு ஆ கூட யாராவுது இருப்பீங்ளா அவுங்க மட்டந்தா வெளையாடுவாங்ளா ஆம்மா ஆம்மா இப்போ பசங்களுக்கு தனியா இருக்குல்ல
குட்டியா இருக்குள்ள அதுல விளாடுவா
ஆ ஆ பக்கத்துலே நாங்க இருப்போ என்ன நெறைய பசங்க ஒன்னோட ஒன்னா விளாடுவாங்க பயோந்தான சும்மாவே பயப்டுவ பசங்க மட்டோ எதாவுது ஆய்ட்னா ஆம்மாம்மா கண்டிப்பா தண்ணில வெளையாட முடியாது ஆமா ம்
ம்
இங்க பசங்களுக்கு ரொம்ப ஜாலியாதா இருக்கு லேட்டா தூங்குறிங்ளா ஆ புரில இல்லயே லேட்டா தூங்குறீங்ளா ஆமா நைட்டு லேட்டாவு தூங்குறதுக்கு ஓ செர் செர் செர் காலைல சீக்ரோ எழுந்துருவீங்ளா ஆமா அதனாலதா கொஞ்சோ நேரோ மத்தியானத்ல தூங்கிறது தூங்கறது ம் ம் ம் காலையில சீக்கிர எழுந்துட்டா மத்தியான எங்க தூக்கோ வருமோ சாப்ட்டதுக்கு அப்புறோ அப்டி தூக்கோ வருது
ம்
ம் நா பேசுறது உங்க்ளுக்கு வாய்ஸ் கிளியரா கேக்குதா ஆ கேக்குது நீங்க நா பேசுறது கேக்லையா ஆ நீங்க பேசுறது எனக்கு கிளியராதா கேக்குது ஆனா நா பேசுறதே எனக்கு திரும்ப ஓ எக்கோ அடிக்குதா ஆ எக்கோ அடிக்குது ஊருக்கு போனிங்ளா ஆ போனோங்க ஆ கோவிலுக்குதா போயிட்டு வந்தோ ராமேஸ்வரோ வரைக்கு போயிட்டு வந்தோ ரெண்டு நாள் ஆச்சி அது வரைக்கும் ஆனா இங்க வந்து அந்த நேரத்துல வெயில் ஜாஸ்தின்னு போட்டுருந்தாங்க ஆ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோ அம்மா வீடு இங்க பக்கத்துலதா ஒரு இருவது இருவது நிமிஷோ முப்பது நிமிஷத்துல அம்மா வீட்டுக்கு போய்டுவோ அதனால அது போற மாரியு தெரியாது பக்கத்திலே இருக்றதுனால
ஆ
சொல்லிக்கிற அளவு ஏதோ ரொம்ப தூரத்துல போயிட்டு வந்த மாரிதா சொல்லிகுனு அப்பைக்கு அப்ப போவோ எப்ப எப்ப வேணுமோ அப்ப போய்டுவோ ஆமா
ம் ம் ம்
கோயிலுக்கு எப்டி ரெண்ட் நாளா அஞ்சு நாள் ஆச்சு அஞ்சிநாள் ஆச்சு போயிட்டு வர்றதுக்கு அஞ்சி நாளாச்சா ஆ ஆ ஆ இங்கந்து ராமேஸ்வரம் இங்கெந்து மதுர போயிட்டு மதுரையில இருந்து ராமேஸ்வரம் போயிட்டு திருப்பி அங்கேர்ந்து சிதம்பரம் வந்துட்டு அதுக்கப்றோ வீட்டுக்கு வந்தாச்சி சந்தோஷமெல்லா போயி நாங்க ரெண்டு வருஷோ ஆச்சி ஆ ஆ அந்த தீர்த்தத்துலல்லா குளிச்சிங்க்ளா ஆ இருபத்தி ரெண்டு தீர்த்தத்திலியு குளிச்சோ அப்றோ இருபத்தி மூணாவது தீர்த்தோ வந்து கொஞ்ச தள்ளி இருந்துது அதனால அங்கேயு போயிட்டு அதையு குளிச்சிட்டுதா வந்தோ
ம்
ம் ஏனா அங்க போனால அதானே ஆமா இப்ப புதுசா ஏதோ ஐலாண்ட்லா பாக்கணு அப்டின் சொல்ட்டு பசங்கதா விருப்பப்பட்டாங்க சேரி அதனால போல அப்படின் சொல்லிட்டு போயிட்டாங்க
ஆ ஆ சேரி சேரி சேரி
அங்க நம்ப பெருசாகு போதுல்லா அந்தமான்லதா வந்து அந்த மாரில்லா பாக்க முடியு இப்ப வந்து ராமேஸ்வரத்துலியே பாக்கலா ஆ ஆ ஆ அது நெறையா எடத்துல போட்டிங் சர்வீஸு ஆ பவளப்பாறைகள் அதெல்லா பாக்லா அப்டின்னு சொல்லிட்டு பெயிட்டு வந்தோ
அ
அது வந்து ஏற்கனவே அ நாங்க அந்தமான் போய்ருக்கோ அதல்லே அப்ப போம்போது அத பாத்த மாரி செரி அப்ப இவுங்கல்லா சின்ன பசங்களாருந்தாங்க செரி அதனால இப்ப அத கொஞ்ச பெருசா பாக்ணு அப்டின் சொல்லிட்டு அ அ அ கூட்டிட் பெய்ட்டு வந்தோ
ம் ம் ம் ம
ம் சேரிப்பா நம்ம இன்னொரு வாட்டி பேஸ்லா அ சரி அ தேங்ஸ் ஆ சரி